ஓ கேக்குது.
ஓ என்ன பன்ட்ருக்க
தல சீவிட்ருக்கே கொட்டுது முடி. கொத்து கொத்தா கொட்டுது.
இல்லனாலே ஏர்நெத்தி
அ ஏர்நெத்திங்கிறத விட எனக்கு இது டென்சிட்டி இல்ல டென்சிட்டி இல்லடி நேர் நேர் நேர்வாங்கல எடுத் ட வச்சுக்கோ முடியே இல்லாத மாறி இருக்கு நல்லா கொட்டுது முடி
நம்ம ஸ்கூல்ல நம்ம ஸ்கூல்லயே மஸ்தான்றனால தலசீவுறது இல்ல முதல்ல நேர் வாங்கு எடுத்து அப்படில்லா சீவறது இல்ல சும்மா சீவிட்டு வர்றதுதா. நான் சைட் வாங்கு எடுக்குறதில்ல நே நேர்வாங்கு எடுக்குறதில்ல எப்டி தெரியுமா ந முடி வெட்டிட்டேன்ல அது அதனால சிக் எடுப்பே சிக் எடுத்துட்டு கூட்டி புடிச்சி ஒரு போனி டெயில் அது மட்டும் தா நா போடுறே எப்பவுமே இதா போடுறேன்
எனக்கு இது இது முடி டென்சிட்டியில கடுப்பாவது அப்படி கொட்டுது எனக்கு
நீ அதுக்கு அதுக்கேத்த மாறி எண்ணெயெல்லா தேயிடி
ய எண்ணெயுந்தான் அதா இப்ப உக்காந்து தேச்சுட்டுருக்கேன் சொட்ட சொட்டயா
நீ வந்து என்ண வந்து நீ நீ தேக்கூடாது அதாவது எப்டின்னா எண்ணெய எப்ப பாத்தாலு அப்டி தேய்ச்சிட்றுக்கதுக்கு பதிலா இப்ப நீ குளிக்ற இப்ப நீஸ் சாய்ந்தர குளிக்கறன்னா காலைல ஏஞ்ச ஒட்ன கொஞ்ச நெறைய எண்ணெ எடுத்து தலைல தேச்சி மசாஜ் பண்ணி பின்னல் போட்டு வெச்சிரு அப்ற சாயந்தர குளிக்கும் போது ஷா ஆம்ப்பு போட்டு குளி அப்டி எல்லாரூ நெறைய இதுலேல்லா அப்டிதா சொல்றாங்க இது திம்மா நம்ம வந்து குளிக்றதிக்கு முன்னாடி என்ன தேச்சு குளிக்க குளிக் கிறதா நல்லதே அப்டீன்ட்டு நால்லா என்னே தேக்க மாட்டே தெரிம் ஃபர்ஸ்ட்லா என்னே தேக்க மாட்டே அதுக்கப்றோ முடி ரொம்ப வர த வரேன்ட்ருக்றனால எங்க அம்மா வந்து ஒரு எண்ண ஆர்டர் போட்ருந்தாங்க இதோ எதோ சிக் இட்லி என்னன்ன ஏதோ
உம்
அது எதோ ஒரு தேங்கா எண்ணெ அது போட்ருந்தாங்ளா அப்ப அதுதா இப்ப தேக்றே
அ சும்மா பிரியா முடிர் இப்டி கை வச்சாலே அப்டியே நீளமா வரூ வெ டோ விட மாட்டேக்கின் நா சொல் ப்பர எனக்கு டென்ஷன் ஆவுத் தே எங்க பாத்தாலூ ஏ முடி தா
ஸ்பிளிட் என்ட்ஸ் இருக்கு அப்பதா நல்லா வளரு
டென்ஸ் கூட எனக்கு இல்ல எனக்கு இது உம் நா கோணம் வெட்டி விடுவேன் எனக்கு கென்னன்னா கொஞ்சோ மேல இவ்வளோலா எனக் வேண்டா
அப்ப நீ சொல்லி ஓ முடிதானே இனி ஒரு வருஷத்துல என்ன ஆயிரும் நீ அது வந்து அது வாட்டுக்கு இது ஆ இப்டியே கொட்டி கொ டீ எல்லா நாசமா போறதிக்கு நீ ப்பா என்ன பண்ணனு உங்க வீட்டல கேட்டுட்டு கொஞ்சோ ஒரு கொஞ்ச ஹைட் கம்மி பண்ணி ஒரு இன்ச்சு இல்ல ரெண்டு இன்ச் சாச் கம்மி பண்ணி
உம் ஏ தெரிமா இப்ப பின்னே வச்சிக்கோ அப்டி எலி வாலா ட்டு இருக்கு ரொம்பொ சுண்டு வெரலு எப்டி எவ்ள இருக்கு அவ்ளோ தாண்டி இருக் ப்ளே
எப்படிதான் எவ்ளோ பெரிய முடிவய உட்காந்து பின்னிட்டு இருக்கிறதோ
அத்தா டென்ஷன் ஆகுது அது அப்படி கொட்டுது எனக் கு சும்மா அப்படி கை வெச்சா அப்படி கொட்டுது
திட்னாங்க ஆனா நானே அத ஃப் ஃபர்ஸ்ட்டு டைம் வெட்னப்பதான் இன்னும் ரொம்ப பயந்துட்டு எங்க அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட்டு டைம் மட்டுந்தான் பர்மிஷன் கேட்டே அதுக்கப்புற வெட்ன அதுக்கு அப் அப்பறோ ஒரு நாலஞ்சு தடவ நா வெட்டிருப்பே அது எல்லாமே எங்க அம்மாக் தெரியாம தா வெட்
ஆ நானும் முன்னாடி பேங்க்ஸ் வெட்டுவ இல்ல அது அப்படித்தா ஃபர்ஸ்ட் டைமு அம்மாட்ட கெஞ்சி கூத்தாடி வெட்ட அதுக்கப்புறல்லா குளிச்சுட்டு வருவ கொஞ்சோ வளந்த மாதிரி இருந்துச்சுன்னா புடிச் சி வெச்சு வெட்டிவுட்ருவே அவ்ளோ தா
நீ அப்போ இதே மாரி வெட்டி கொஞ்சமாச்சு ஹைட் கம்மி பண்ணு என்னா முடிதானே வளருந்தானே
ஆமா ஆமா எ ஏ ஏ யா எல் எல்லாரு போறாங்க இது போனா என் நா அதுவா அதுவா கொட்டுறதுக்கு நம்மளே புடிச்சி வெட்டி விட்டரலா ஏ ஏ
இனி இது அதுவா போறதுக்கு நம்மளே போக வெ
போக வெச்சிடலா நா வந்து கொஞ்ஜோ அடர்த்தியா தெரியிற மாரி எதோ ஹேர் கட் இருந்தா பண்ணலா அப்படினு நெனச்ச
ஓ அது நீ வீட்லயே பண்ற
தெர்ல இனி பாக்கலா ஆனா இங்க வெளியெல்லா போனா
ஆமா ரொம்ப ரேட்டு சும்மா ஒரு அப்டி இப்டி வெட் ட்டுவாங்க அது ஆனா பசங்களுக் கில்லா முடியே இல்ல முடி நல்லா இது பண்ணிவுட்டாலு நூர்ருவா நூத்தம்பது தா அவங்களோட அந்த கட்டெல்லா ஆனா நமக் இப்பெல்லா ஒரு சும்மா ரெண்டு முடி வெட்டுனா ரெண்டாயிர ரூபா கேப் பாங்க அதுக்கு வீட்லயே நீ வுட் யூடியூப்ல பாத்து வெட்டு
ம் டேண்ட்ரஃப் வேற சும்மா இப்படி இப்படி சொறுஞ் சும்மா இப்படி இப்படி தலுக். கைவச்சி இப்படி எடுத்தோன் வெச்சுக்கோ கை ஃபுல்லா. பொடுகு.
அஹ் மெய்ன். ட்டின் பண்றது ரொம்ப கஷ்டோ டி.
பொடுகு வந்தா முடி கொட்டு அப். எ அதுனா நம்மல்லா நைட்டு ரொம்ப சீக்கிரமா தூங்குறோமா சொல்லவே வேண்டா
ஃபுல்லா வேரோட படிச்சு போகு
அப்படிதா போது எனக்கு. டென்ஷன்ஆகுது எனக்கு இது பாக்க பாக்க.
சீவர சீப்புலேயு பொறுத்து தாண்டி இருக்கு முடி கொட்றது.
ம். பெரிய பல்லுசீப்புன் சொல்லுவாங்கல்ல.
அதா எங்க வீட்டுயு ருக்கு. அதுல தா நானு சீவ ஆனா இன்னொரு சீப். பிருக்குடி. எப்படி இருக்குனா இப்படியிருக். கூட்னியே அது எப்டி.
பிளாட்டா இருக்கு அதுள வந்து குச்சி குச்சியா இருக்கு க்கு புடிச்சிட்டு இப்டி அ.
ந முடியே போகுறது இல்லன்றாங்க. ஆனா இன்னொன்னு நாம முடிக்கென. தெரியும்மா எது தெரியும்மா நல்லது உட்டன் சீப் இருக்குல. அது நல்லது எங்க வீட்ல ஒண்ணு இருக்கு சின்னது உட்டன் சீப். பே அவ முடி நல்லா பிளட் சர்க்குலேட் ஆகறதுக்கு அது யூஸ் ஆகு அப்டி அதுல சீவுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க.
ம் நீ எனக்கு கொஞ்சொ முடுக்கி எ அந்த மாரி கொஞ்சோ ஷாம்பூ கண்டிஷ்னரு.
நீ மாத்தி மாத்தி போடுவியா?
ஐயோ மாத்திர போட மாட். ஒரு ஒரு பிராண்ட் இருக்கு மறந்ட டண்ட்ரஃப்க்கு ஒரு பச்ச கலர் பாட்டில்ட்ருக்கு
அ
அதுதா நானு எங்க அண்ணனு யூஸ் பண்ட்டு இருந்தோ பொடுகுக்கு. அப்றோ அது இல்லனா டவ்வு. அதா போடுவ
உம் நா வந்து டவ்வு சோப்பு எனக்கு வந்து உடம்பு ரொம்ப ட்ரை அது னால ஆனா அது தாண்டி நல்ல சு போப்பு சொல்றாங்க அதுநுட பி எஃப். வந்து பி எஃப் தான
பி எச் ஏ
பி எச் ஏ
உஹம்
கரெக்டா கம்மியா இருக்கு அப்புல்லா எங்க சொந்தக்கார எங்க அம்மாட தங்கச்சி இருக்காங்கல்ல சொல்ல வந்தானே அவங்க டாக்டருக்கு தா படிச் சிருக்காங்க ஆனா புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அவங்க லாபுக்கு தா லப் லேப் டெக்னிஷிசன்த படிச்சிருக்காங்க புடுச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அவங்க தா இதெல்லா சொல்லுவாங்க இது நல்லதே ல்லது நல்லது ஆனா அதே மாரி எங்க வீட்டில ஏதாச்சு மாத்திர ஏதாச்சு வாங்கினும்னா அதுக்குஎத் எத் அது என்ன மாத்திர அப்ப உல போட்டோ எடுத்து அவுங்களுக்கு அனுப்புனா அவுங்கதா பாத்து சொல்லுவாங்க
போ
ஏதோ கரகர ஸ் சவுண்ட்டு கேக்குது
கா
ஆ குரி இந்த பக்கோ வந்து பேசு ஆ இப்ப பரவால்ல ஃபேன் சவுண்னு நெனைக்கிற
ஃபேன் சவுண்ட்டு இல்லன் அப்பிடி நவுன்தனா
நீ வரத்
இது என்னமோ பாடி வாஷ் நல்லா இருந்துச்சு டவ்ள
ஆஹ் டி ஆனா ஒரு பாடி வாஷ் டி அது தெத் அது என்னோட ஃப்ரெண்ட்ருக்கால்ல நீ கூடு நானு அவ்ளு லவ் பண்றோ சொல்லுவியே அவ அவ அவ வந்து பாடி வாஷ் யூஸ் பண்றாடி பாடி வா ஷு அப்பற பாடி லோஷன் லோஷன் வந்து கொகோ பட்டர்ரு இருக்குல்ல கொக்கோ பட்டரோட பாடி லோஷன் சம்மையா இருக்கு செரியா ஸ்மெல் நல்ல மனமாவு இருக்கு நல்லா மாய்ஷ்ரைஸாவு இருக்கு ஆனா ஒரு பாடி வாஷ் இருக்கு அது வந்து டப்பா பாக்கற்த்துக்கு ட்ரான்ஸ்ப்ரண்ட்டாதா இருக்கு நா வேணா பாத்துட் சொல்ற சர்ச் பண்ணிட்டு சொல்ற பேர் மறந்துருக்க அதுதா நறைய ரிவ்வியூ வரு துடி ரீல்ஸ்லேல்லா வருது அது சூப்பரா இருக்கு அப் இப்படி இப்படி இப்படி எத்தனை நாளைக்கு குளிக்காமலே க்லா அப்புல்லா சொல்றாங்
ம் நா டவ்வோடது யூஸ் பண்ணிருக்கே பெருசு சம்மையா இருக்கு அதுனா எப் எப்படின்னா ஆஹ் சோப்புனா எனக்கு என்ன தெரியுமா ஏ இப்ப நா வந் ச்சன்னா வெச்க்கோ எங் எங்க எங்கண்ண அத தூ எடுத்து எங்கேங்கங்யோ வெப்பா அது நம்மளுக்கு தெரியுமா நம்ம அது எடுத் போடுவோ அதுல்லாம அ அப்புடே பாத்ரூம்ல அது அப்புடே ஓப்பனா வெக்கேறக்கே இதெல்லா இருக்கு அ அந்த புழுவோல்லா இருக்குல்ல
மாற்லான்ட்ருக்கே ஏன் தெரியுமா இந்த டவ்வு வந்து என் நா எப்பவுமே யூஸ் பண்ணேன்னா குளிச்சிட்டு வந்தோன்னே எடுத்து நா ஒரு டப்பால போட்டு பீர்வால என் துணிக் ப கீழேதா வெச்சிருக்கே நானு அதுக்குள்ளதா வெப்பே நா தேக்குற சக்கிரி இருக் குல்லுலூஃபா லூஃபா குடியூன் நா என்னப் பண்ணுவே ட்ரை பண்ணிட்டு நான் டப்பால போட்டூ எடுத் த்து வச்சுருவே யாருக்கு கொடுக் மாட் போட்றது எனக்கு மட்டுந்தா இது து சோப் என்னாகுத் வேன்னவே அலியிது இந்த டவ்வு வந்து சீக்குரமா அழியுல்ல தண்ணி ஆஹ் கரையுது சீக்கிரம் நல்ல ஆனா அது எவ்வளோ காசி ஆனா அது நல்ல கரையு தண்ணி பட்டுச்சுனா அப்டி கரைஞ்சு கரைஜ் து வேஸ்டாவே போகுது ரொம்ப வேஸ்ட்டாது ரொம்ப கரையீது அதனால இப்ப நா வந்து பாடி வாஷ்கு மான்றிக்க
அது மாராது கொஞ்ஜோ எப்டி சொல்ற நீ அப்படியே உள்ளயே வச்சுக்கலா பாத்ரூம்குள்ளயே
அய்யா உள்ளாட்சி எங்க அண்ணம் போட்டுத்தீ துருவா ஏ ஒரு அமுக்கு அமுக்குவா பாரு அப்படியே எடுத்துவா அப்படியே எடுத் போட்டுருவோ ஓம்பாட்டுக்கு
பாடி ஸ்க்ரப்புன்னு இருக்கும் சம்ம ஸ்மெல்லு சூப்பரா இருக்கும் ஆனா அது ரேட்டு
இல்லேவ் தில்லடி
சோப்பா சோப் அப்பல வராது அந்த பாடி வாஷ் நல்லாருக்கும் கைய மோந்துகிட்டே இருப்பே
எங்க வீட்ல ஒரு லோஷன் இருந்துச்சு பாடி லோஷனே அது வந்து ஒரு ஒரு நல்ல ஸ்மெல்லாதா இருந்ச்சு அது என்ன பண்ட்ட எங்க அம்மாட்ட தங்க ச்சி இருக்காங்கல்ல அவங்க பெரிய பாட்ல்லு பெரியோர் பாட்ல தூக்கி அவுங்குள்ட்ட குடுத்துட்டே அவுங்க கொழந்தைங்கள்க்குதா அவுங்க போடுவாங்க நா போட்ற தில்ல மறந்துப் போயர்றே குளிச்சுட்டு வந்ட்டு அப்டியே ட்ரெஸ் தூக் போட்டர்றே மறக்குது எ து அவுங்கள்க் குடுத்துட்டே நிமிஷ இரு சார்ஜ் கம்மியா இருக் கே இப் சுச் ஆஃப் ஆயிருன் நெனைக்கிறே
ம் செரி செரி பாரு ஆ